ஹலோ
கேக்தா ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் சொல்லுங்க
ஹலோ
ஆ கேக் குது சொல்லுங்க
வேற எதும் பேஸ்வே மாட்டறீங்ளே அத மட்டு தா சொல்றீங்க
ஆ எனக்கு வேற ஒடம் முடியில என்னால பேசவு முடியில வேற எனக்கு ஒரே கோல்ட் ஆயிடுச்சு சடனா நேத்து நைட்டு
என்ன பண்றது பேசிதா ஆகுனோனா பேசு ஆ பேசணுனா பேசிதா ஆகணு இல்லன்னா இன்னா பண்றது
அதா கால்லந்து நேத்து கால்ல த நல்லாதா இருந்த நேத்து நைட்ல இருந்து சடனா என்ன ஆச்சுன் தெர்ல ரொம்ப ஒரு கோல்ட் ஆயிடுச்சு
ம்
ம்
என்ன பண்றீங்க
நா சும்மா படுத்துட்ருக்க
உங்க வாய்ஸே கேக்க மாட்டங்து
நா சும்மா படுத்துட்டு
விட்டு விட்டு கேக்குது என
இப்ப கேக்குதா ஆ படுத்திருங்க படுத்துருக்க ம் நீங்க என்னா பண்றீங்க
நா சும்மதா இருக்க
ம் சாப்ட்டாச்சா
சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு
வீட்டுல எல்லாரு சாப்ட்டாச்சா
ம் எல்லாரு சாப்ட்டாங்க
ம் சேரி சேரி இப்ப கேக்குதா ஓகேவா சேரி
புரியில
கால்ல எந்சு நா சச்சுக்கு போன
உங்க வாய்ஸ் போக போக ஒரு மாரி உள்ள போயிடுது எதுமே கேக்கவே மாட்டன்து
ஒண்ணு இல்ல கால்ல எந்திரச்சே சர்ச்சுக்கு போன சமையல் செஞ்ச கிளினிக் போன வந்து தூங்க அதோட நைட் எட்டு மணிக்குத எந்திருச்சே
அ அ
அவுள்தா திருப்பி சாப்ட்ட திருப்பி படுத்துட்ட
நாங்க ஏ தா போகணுன்னு அயிச்சு தெரியுமாங்க
ஏ என்னாச்சு
அந்த அங்க ஸ்லிப்பர் போட்டுக்குனு உள்ள நடக்கறாங்க எல்லாருமே
சப உள்ளயா
ஆமா இன்குளூடிங் பாஸ்டர்
ஐய்யோ
எனக்குல்லா ஒரு மாரி ஆயிடுச்சு நா போம்போது அ வெளியவே ஸ்லிப்பர் கலட்டிட்டு நாங்க உள்ள போறோ பட் அங்க இருக்கறவங்கள்ளா ஸ்லிப்பர் போட்டு இருக்காங்க சேரி அவங்கள்ளா தெரியாதவங்க போல நென்ச்சா எங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் ஒக்காந்துருந்தாரு அவரு ஸ்லிப்பர கழட்டிட்டு கா வெறு காலோட இருக்காரு அங்க அவரு இருக்கிற இடத்துலயே ஸ்லிப்பர் அதுவு ஆலயத்துக்குள்ளயே பெஞ்ச்சுல
ஐய்யோ
எனக்கு ஒரு மாரியாச்சு சேரி அ இ பாத்தா அப்புறோ எல்லாருமே ஃபுல்லா ஆள்ட்ரு அந்த இது வரைக்குமே ஸ்லிப்பர் போட்டு தா நடக்கிறாங்களே
ஆல்டரு வரைக்குமா
ஆமா ஆல்ட்ருக்குள்ள தெரில எப்டின்னு ஆனா ஆள்ட்ர் வெரிக்கு அந்த கீழே இருக் குற எடொ வரைக்கும் நம்ம கீழ எல்லா ஒக்காருவோல்ல
ஆ
அந்த எடோ வரைக்கு அவ்ங்க ஸ்லிப்பர்ல தா நடக்றாங்க
அப்டியா நீங்க அந்த பையன்ட கேக்கல என்ன இப்டில்லா
அ இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க அவ்ங்க நம்போ டேவிட்டு நம்மல்லா அவங்க கூடியேதானே இருந்தோ
ஆ
அவங்கள விட்டு ஒரு நிமிஷ கூட நம்ம விலகி போல ஆனா நாங்க அங்க போனோ அவ்ங்க அவ்ங்க எங்க அ அவெதா பாத்துக்கிறா போல என்னதா நம்ப வந்து அங்க பாத்துக்குற இதுவுல இருந்தாலுமே இவங்க தனியா விடக்கூடாதுன் சொல் சுத்தி உங் கூடவே வந்து இருந்தோ
ஆமா எவ்ளோ பேரு வி ஓ அ புரியுது
ஆ அவங் கொஞ்சொ கூட நம்ம கூட எங்க கூட வரவே இல்ல நாங்க உள்ள வரும்போது கூட நாங்க நாங்களேதா உள்ள வந்து உக்காந்தோ வந்து அ அவெ வரதான்னு சொல்லிட்டு நாலா கீழ வந்து அவன ரிசீவ் பண்ணி உள்ளல்லா கூட்டின்னு வந்தே நம்ப கூப்ட் தா வந்தன் சர்ச்சுக்கு கூட உள்ள வந்து எங்க கூட தா ஒக்காந்து நாங்க தா எல்லாருக்கியு இது பண்ணி வெச்சோம் பட் அவ அப்டி கூட பண்ணல நாங்களே தா போய் உக்காந்தோ
நானு தான கூட இருந்த நா ஃபுல்லா சாப்புறது கூட தனியா வுட்ல செரி ஒன்னா பசங்களோட சாப்புல்லா
ஆ டேவிட்டு கூடியேதா இருந்தா
ஏன்னா பேச்சு வரக் கூடாதுல்ல அது மாரி கூப் ட்டாங்க அப்டின்ட்டு
டாங்கன் சொல்ட்டு சோ நம்ம அதெல்லா பாக்குறோ ஆனா அவ்ங் வந்து அ நா கூப்புற இத்தனிக்கும் வாங்க வானு என்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே ம்
ம் ம் சொல்லுங்க
ஆ அப் வரவே இல்ல அப்றோ ரொம்ப நேரோ கழிச்சு இ மாரி வெளிய போறேன் சொல்ட்டு போயிட்டாங்க நாங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ல அது வந்து பெரிய மீட்டிங்லா கெடையாது இந்த நம் நம்ம யூத் வரைக்கூ சும்மா மீட்டிங் வெ பாங்கள ரிட் ட்ரீட் குடுக்கற மாரி அந்த மாரி மீட்டிங் வெளி அ வெளியில இருந்து நெறய பேர்ல்லா வரல அங்க அந்த சப மக்கள் மக் அ அந்த சபையில இருக்க யூத் மட்டு தா இருக்காங்க புரியுதா அதுவும் இல்லாம இவன் நம்ம கூடயு இல்ல ஒரு மாரி நாங்க எதுவு தனியா வந்த மாரிதா அவ் இருந்தது அவ்ங்களுக்கு நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களே தனியா வாங்கினாங்க எங்கிட்ட இருந்து பேரு அப்புறோ பாத்தா நாங்க போறதுக்கு லன்ச் அதா டுவல் தேர்ட்டிக்கு மேலதா டுவல் தேர்டி அப்டிதா போயிருப்போ
ம்ம்
அதனால வந்து ஆ எப்டி அவங்க பேசினே இந்தாங்க அப்புற வந்து அவங்களுக்கு நா ரிஜிஸ்டர் பண்ணல எங்க பேர்லா தெரிஞ்சிச்சு டீம் பிரிச்சாங்க டீம் பிரிக்கும் போது நாங்க மூணு பேருமே யாருனே தெரியாது அது ஃபுல்லாவே எங்க மூணு பேருமே பிரிச்சு வுட்டாங்க எனக்கு கூட கவலயில்ல பிரிச்சு வுட்டாலு எ நம்ப கூடதா ஒண்ணு இருக்குதே
ஆமா போமாட்ட போமாட்ட
போவே மாட்றா நம்ம னா பண்றது செரி ஓ கே சேஞ்ச் பண்ணுங்க எங்கள்துல யாராச்சு ஒருத்தர் கூடயாச்சு போட்டு வுடுங்க நாங்க மூணு பேருல்லா ஒரே இதுல போணுன்னு எங்களுக்கு வந்து இதுவில்லன் சொல்ட்டு நாங்க சொல்ட்டோம் அவங்க கேக்கவே மாட்றாங்க அதுதா நாங்க ஒடைக்கணுன் பாக்கறோன்னு சொல்ட்டு சொல்றாங்க இவ கேட்கவே மாட்றா ம் நாங்க வென்ன பண்ணோ போனோ சாப்ட்டோ எ அவன்கிட்ட சொன்னோ இல்லடா நாங்க களம்புறோன்டா செட் ஆவலடா எங்களுக்கு வேணாண்டா நாங்க போறோன் சொல்ட்டு சொன்னோ சொல்ல சொல்ல கேட்கவே இல்ல அவே இருங்க இருங்க பாய் இருங்க பாய்னு சொல்ட்டே இருக்கா தவர லஞ்சுல கூட நாங்க மூணு பேருமே தனியா தா ஒக்காந்தோ தவர அவ எங்க கூட வந்து ஒக் காரவே இல்ல
ஆனா ஃபோன்ல வந்து என்ன சொன்னனா இந்த மாரி எந்த ப்ராட்க்டிஸு பண்ல உங்ககூட தா உக்காந்துனுருப்பே
அவ அந்த அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதா அவுங்க அங்க இருப்பாங்கல்ல அவுங்க கூடயே ஒக் காந்து பேசின்னு அவுங்க பக்கத்துலதா இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சேர் இல்ல அப்போ டேவிட்டு அவ்னு தனியாதா போய் உக்காந்துருந்தாங்க அப்றோ டேவிட்டு இங்க சேர் இருக்குன்னு பாத்தோனே இங்க வந்ட்டான் அவுனையு கூப்ட்டா அவ வர்லா ஆனா அங்க யாரோ ஃப்ரெண்டு தா ஆ
ம் சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க எதோ
உங்க பெதர் பிரதர் பிரதர்ன்னு
எ பிரதர் அதுக்கப்புற வந்து உக்காந்துட்டா
ம்
ஆனா அவ கூப்ட்டாங்க கூப்ட்டதுக்கு அவ வரவே இல்ல செரி ஓகே ஏதோ முக்கியமா பேசினுக்கா போலன்னு சொல்ட்டு நாங்க வுட்டோ அதுக்கப்புறமா ஹான்ட்வாஷ் பண்ட்டுகப்புறமே எங்ககூட இல்ல அவ பட்டுன்னு போய் உக்காந்துட்டா வாங்கல வாங்கலன்னு எங்கள மட்டு கூப்ட்டா நாங்க என்னா பண்ணோ இது வேர ஐய்யயோ என்னது எனக்கு புடிக்கவே இல்ல நா போனு போனுன்னு வேர சொல்லினேருந்தது கிரௌன்னு ஆள்தா நாங்க எல்லாருமே வந்து ஆள்தா ஜர்க்கண்டி யார்கிட்ட சொல்லல பட்டு பட்டுண்ணு செ வெளிய போய் டக்குனு ஸ் செருப்போட்டினா அவ்ளோ தா ஓடு வெளியே ஃபர்ஸ்ட் டேவிட் ஓட்ன கப்றோ நா அப்பறோ வந்து கிரௌனு ஒடிச்சு அதுக்கப்பறோ நா போன யோ சிரிப் பு தெரியுமா நீல்லா வந்துருந்தன்னா இன்னு சிரிப்பா இந்துருக்கு அதுனால்தா ஒன்ன வர வேனான் சொல்ட்டோ
ஓகே ஓகே அங்க நல்லா ஃபண் பண்ட்டு வந்துருக்கீங்க இன்னக்கி
ஒங்க வாய்ஸ்ஸு ரொம்ப உள்ளுக்காருக்கு
நல்லா ஃபண் பண்ட்டு வந்துருக்கீங்க
சத்தியமா ப்ரோ ஆனா எனக்கு வந்து எப்ப தெரிமா வந்தது நல்லதா கொற சொல்ற அளவுக்லால்ல ஆனா அங்க ரொம்போ தமிழ் இல்லாம நெறைய இங்கிலீஷ்லல்லா பேசுன மாரிருந்தது
ஓ அப்ப வந்து படிப்பாளி சப சில சபைல ஊழியம் பன்ற ஐயாங்களே திடீர்ன்ட்டு நம்முளுக்கு மெசேஜ் பண்ண வரா ஐயாவே இருப்பாங்க தெரியுமா நம்ப சபைல மோஸ்ட்டா வந்து படிக்காதவங்கதா இருப்பாங்க பெரியவங்கலா
ம்
நா ஒரு சில ஐயாங்கள பாத்தேனா இங்க்லீஷ்லதா சொல்லுவாங்க நா யோசிப்பே என்னடா இவுங்க இப்பிடி பண்றாங்க
ம்
ம் வேற எதாச்சூ சவுண்டு கேக்குதா உங்குளுக் பாத்ரூம் இல்ல ஒரு சிலவுங்க வந்து ஃபுல்லா இங்க்லீஷ்ல தா பேசுவாங்க நா ஒரு சிலவுங்கள சொல்றே மோஸ்ட் ட்டா பாத்தனா சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ருவாங்க
அ ஆனா அங்க் அப்பிடிக் கூட இல்ல அங்க பாதிக் பாதி இங்கிலீஷ்த்தா எக்ஸ்ப்ளெய்ன் பண்றத்துக்குதா தமிழ் யூஸ் பண்றாங்க அ அதுக்கப்புறோ நம்புளுக்கு புரியூ நம்புளுக்கு ஒண்ணூல்ல இது தெரியாதவங்க படிக்காதவங்ளார்ந்தாங்னா
அதுதா அதுதா புரியுது
தெரில நம்புளுக்கு ஆனா வந்து அதுல அல்ட்டியேன்னா தெர்மா நீலான் கொஸின் கேக்க சொன்னா என்னா கொஸின் கேட்ப
நா புளூத்
இப்ப அந்த பேப்பர்ல்லா கொஷின் எய்த சொல்லுவாங்கல்ல
ஆ சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து டேட்டு போலாமா லிவிங்ல இருக்கலாமல்லா கேட்டாங்கலாமே
அ அப்புல்லா கேக்குதுங்க எந்த தைரியோ தெர்ல எனக்கு
அதூ ஊழிய காரர்கிட்ட கேக்கலாம்மா அதுதா பாவன்னூ ஒனக் கோ தெரீயூ தப்புண்ணூ
ஆல்ரெடி நம்புளுக்கே தெரியூ அதல்லா ஒரு பாவன்னே
அ லிவ்விங் டேட்டு கூட விடு சேர் உடு டேட்டு வந்து சும்மா போறது என்ஜாய் பண்றதுன் விடு லிவ்விங் லிவ்விங் இருக் கிறதே பெரியப் பாவோ அத பண்லாமா
அய் ஐயோ அவர் ஒரே வார்த்த சொல்ட்டாரு ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ நீ ஒரு வாட்டி இச்சையா பாக்குறேனா அதுக் அப்டே அந்த தே அந்த வோடே சொல்ட்டாரு
சொன்னாரா
ஆம்மா அத் தூயத் தமிழ் அந்து நம்பு தமிழ் வார்த்த இருக்குல்ல நம்ப பைபிளந்து பேசுவா சொல்வாங்கல்ல
அதா விபச்சாரோ
தா அத சொன்னாங்க அப்படியே சொல்லிட்டாரு அவரு ஒரே பதிலு தா சொன்னாரு அதுக்கு ஏ நாங்கல்லா சிரிச்சுன்னு உட்காந்துருந்தோ பின்னாடி வேற லாஸ்ட்ல உக்காந்துக்கணோ சிரிச்சினூர்ந்தோ அ எப்படா முடிப்பாங்க எப்படா எ எப்படா இங் அப் பயே யோசின்னிருந்தோ களம்பிட்னோ களம்பிட்ன்